ஹலோ
வணக்கோங்க சொல்லுங்கப்பா நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட எனக்கு இன்னைக்கு என்னமோ காலைலருந்து அடிக்கடி இந்த மூச்சு பிடிக்குதுன் சொல்லுவாங் க தெரியுமா
ஆமாங்க
கும் முதுகு பின்னாடி வலிக்கு மூச்சு இழுத்து விட்டோனா வலிக்கு
ஆமாங்க
ஆ அது எதனால வருதுன் தெரியுமா ஒங்ளுக்கு
ஓவரா வந்து கேஸ் ஆயிட்ருக்குங்க நிறைய டீ காபி குடிக்கிறீங்ளா
ஐயோ இல்லப்பா நா ஒரு நாளைக்கு ரெண்டே முறதா குடிக்கிற
அது கூட கேஸ் தானங்க அந்த க நேரத்துக்கு சாப்ட்டுறீங்ளா
அது வேணுன்னா சொல்லுங்க காலைல டிஃபன் அதிகமா சாப்ட மாட்டங்க என்னைக்
அ அந்த மாதிரி வாய்வு வந்து நம்ம ஒடம்புல வந்து அதிகமா பரவிடுச்சுனாதாங்க இந்த வாயு புடிப்புருக்கு நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க இப்ப ஒரு பக்கத்துல புடிச்சிருச்சுனு வச்சுக்கோங்களே சுக்கு இருக்குல்லலைங்ளா சுக்கு
ஆமாங்க
துக்கு வாங்கி மிக்சில போட்டு நல்லா நைஸா கல்லுல வச்சு இடிச்சுட்ங்க ஓரளவுக்கு
ஹ்ம்
அ ஏனா அப்டியே மிக்சில போட்டிங்னா அறையாது இல்லிங்ளா கல்லுல வச்சு நல்லா தட்டிட்டு மிக்சில போட்டு அரச்சிருங்க நைட்டு படுக்க போம்போது பெட்ல படுத்துறாதீங்கங்க இல்ல பெட் பெட்ல படுக்கற மாரி இந்தா அஹ் பெட் கவர் எதாவது போட்டுட்டு அதுக்கு மேல எதாவது ஒரு துணி போட்டு படுங்க எனா அது ல உதிர்ந்துரு கல்லது பெட்டே ஒரு மாரி இதுவாயிடு தொக்கு தொக்காகும் அது நல்லாவு அறப்படாதுங்க நல்லா அறப்படாத சமயத்ல இருந்தாலுமே பரவால்ல தண்ணி ஊத்தி அது நல்ல கலக் கிட்டுங்க எந்த இடத்துல வாயு புடிப்பு இருக்கோ உங்ளுக்கு பீல் ஆகு இல்லிங்ளா இங்க வலிக்குதுன் சுருக்கு சுருக்குன் குத்து இல்லிங்ளா அந்த எடத்துல போட்ருங்கங்க அந்த தண்ணியு சுக்கையு நம்ம கலந்த கலவைய
ஆ
போட்டுட்டு நைட்டு் ஃபுல்லா ரெஸ்ட்டு விட்ருங்க விட்டுட்டு நீங்க காலைல எழுங்ளே உங்கள்க்கு வாய்வு பிடிப்பு கொஞ்ச ரிலீஸ் ஆயிட்ருக்குங்க
செரிங்க இன்னைக்கு முந்தா நேத்து என்ன பண்ணார் ரு எங்க வீட்டுக்காரு இதே மாரி ஏனா கண்ட்டினியூவா இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்ட் நாளைக்கு மூண் நாளைக்கு ஒரு முறையே வந்தது
ஆ ஆ
இப்பயு ரொம்ப ரேர்தா அதாவ்து
ஆ
மூச்சு புடிக்குனா எனக்கென்ன வெயிட்டோ சிலிண்ரயோ இப்டி தூக்கிட்டனாதா அடுத்த நாள் எனக் கு அந்த மாரியே வலி வரு ஆனா ஓ அதுக்கு யோஸ்ச்சு பாத்தா கூட கண்டிப்பா நா இன்னைக்கு எதாவ்து ஒன்னு வெயிட்டு தூக்கிருப்ப ஒரு சின்ன அந்த அரிசி மூட் டியா இருக்கட்டு இது இப்டி தூக்கி இப்டி வெக்கிறதுக்குள்ளயே எனக்கு அந்த
புடிச்சிருது ஆ ஆ ஆ
இப்போ நா எதுமே பண்ண கெடையாது அந்த மாரி எந்த வெயிட்டு தூக் க்குறதில்ல தூக்காம்லே எனக்கு இந்த மாரி ஒரு கண்ட்டினியூவா ஒரு மூண் நாளைக்கு ஒரு முற வந்துட்டே இருக்கா அது எனக்கு அன்னைக்கே நா என்ன பண்ணே ஒரு டேப்லெட் வாங்கி போட்டங்க
இல்லங்க நீங்க டேப்லெட்டுக்கு ரொம்ப அடிமையாக வேணா
இல்ல ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட் டைமு அப்டிதா வா பண்ண அதுக்கு முன்னாடியெல்லா நா பண்ண மாட்ட எதுமே அந்த மொறதா எங்க வீட்டுக்கார் ரு என்னால வலி தாங்க முட்ல அன்னக்கு நா வெளிய டிராவல் வேற பண்ணோ
சேரி சேரிங்க
துரு வைக்கு போயிருந்தே செரி என்னால முடிய்ல மூச்சு வுடக் கூட முடிய்லப்பா கஷ்டமா இருக்கு நம்ம மூச்சு இப்டி இழுத்து விட்டாக் கூட ரொம்ப வலியா இருக் க்குல்ல அதனால ரொம்ப கஷ்டமா இருக் க்கு நானு மாத் த்தரையே வாங்கி குடுத்துட்டாரு சாப்ட்டுட்டு நைட்டுக்குள்ள கொஞ்ச சரியா போயிட்ச்சுங்க சாய்ந்தரோ மாத்தர போட்டது மத்யானோ நைட்டுக்கு நல்லா ஆயிடுச் சேர் நானு என்ன பண்ணிட்டே ஹோட்டல்ல போயிட்டு கொஞ்சொ நானு எக்கு கிரேவி அப்றோ ஃப்ரைட் சிக்கன் விப்பாங்கங்க அதையு நல்லா சாப்புட்டே வயிறு முட்ட சாப்ட்டு முடிச்சுட்டு எனக்கு அஜீர்ண கோறாறு கோலாரெல்லா எதுமே வர்ல
ஆ
ஆ நைட்டு வந்து நல்லாவே ஜீர்ண ஆன மாரிதா இருந்ச்சு படுத்துன்னு தூங்கிட்டே காலைல ஒரு அஞ்சர் சர மணிக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏந்ச்சு ஒக்காந்தாங்க ஒ நா அஞ்சு அ அஞ்சு ஞ்சு மணிக்கே நா ஏந்ச்சு தண்ணிய குடிச்சட்டங்க நல்லா வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட் தாகத்துல படுத்துட்டே ஒரு அர மணி நேரத்துல இது ஒரு மாரி ஏப்பொ வுட்ற மாரியே இருந்துச்சு
ஆ
நல்லா ஏப்பமு படுத்துக்கிட்டே வந்தது ஏந்ச்சு டக்குனு ஒக்காந்ட்டே இது ஒரு மாரி காரோங்க பயங்கர அந்த ச வெறு மொளகா தூள் அளவுக்கு அந்த கார மண்டைக்கு ஏறிருச்சுங்க ஒரு மாரி வயிறுலந்து அந்த கேஸ்சிக்கு நானு உயிரோட இருப்பனா செத்துருவனான்ற அளவுக்கு எனக்கு பயமே வந்துருச்சு அதுல ஆ அது ம குமே வந் கெடையாது அன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாரி காலைல ஒரு மாரி தெனறிருவாங்க தெரியுமா ம் மூக்கு வரைக்கு வந்து மண்ட உச்சிலே போய் அந்த கார ஏறுமே அந்த மாரி ஆயிட்டு ரொம்ப பயந்துட்டங்க
சேரி சேரிங்க
கொஞ்சம் நேரத்துல அந்த நெஞ்செல்லாம் எரிது ரொம்ப அந்த ஆசிட் ஊத்தன அளவுக்கு எனக்கு எரிச்சல் வந்துருச்சு
எனக்கு தெரிஞ்சு அந்த சாப்பாட்ல அஜினோ மோட்டாவது கலந்திருப்பாங்களோங்க
தெரிலீங்க
அதுதாங்க மேக்சிமம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க வந்து ம் ஏற்படுத்து
அந்த ஃப்ரைட் சிக்கன்ல இருந்திருக்கலா ஏன்னா அதுல கலந்திருக்கலா அந்த டேஸ் க்காக நானும் நல்லா இருக்குன்னு நல்லாவே ஒரு ரெண்டு மூணு பீஸு சாப்புட்டங்க பெருசு பெருசா விங்ஸ்ஸு அப்றொ வந்தது ஒரு ஏப்போ வந்த ஒடனே ஃபுல் வாமிட்டுங்க அப்படியே வொக்காந்த எடத்துலயே ஃபுல்லா வாமிட் பண்ட்டங்க என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாம அதுக்கப்புறந்தாங்க ஃப் ஃப்ரீ ஆச்சு திருப்பியு சரிப்பா எனக்கு அந்த கேஸ் ட்ரபுல் எல்லாஃபோய்ட் ட்டுருக்கு அப்டின் நெனச்சு இன்னிக்கி திருப்பியு அதே மாரி ஆயிடுச்சுங்க அன்னைக்கு வாங்குன ரெண்டு செட்டுல ஒரு மாத்திரையில இன்னைக்கி ஒரு செட்டு திருப்பியு போட்டுட்டங்க
சேரிங்க எனக்கு இதுக்கு தெரிஞ்சி எனக்கு ஒரு ஹோம் ரெமிடி தெரியு நா சொல்ல வாங்க அ அ வேப்பம் பூ கெடைக்குங்களா உங்க ஊர்ல
ஐயோ அ கெடைக்குங்க ஆனா அது கசப்பா இருக்கு
இல்லங்க இல்லங்க நான் சொல்ற மாரி நீங்க செய்ங்க அது கசக்காது வேப்பம் பூவ நல்லா கடாய்ல வெறுமனே போட்டு நல்லா வறுத்துருங்க ட்ரைய்யா ட்ரையா வறுத்து வச்சுக்கோங்க
அ
அ ட்ரையா வருத்துட்டீங்கன்னா அத நீங்களே இப்படி பொடிச்சு வாயல போட்டு பாருங்களே அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிட்டு இரு நம்ம பாவக்காவே பச்சையா சாப்பிடறதுக்கு நம்ம எண்ணஊத்தி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புற சாப்பறதுக்கு ஒரு வித்தயாசோ இருக்கு இல்லைங்களா
ஆமாங்க
அதே மாதிரிதாங்க இதுவு வேப்பம் பூ கசப்புதா இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க நல்லா வருத்துட்டீங்கன்னா அதோட கசப்பு குறைஞ்சிருங்க
அ
கொறைஞ்சிருச்சுன்னா நல்லா கொஞ்ச மிக்சில போட்டு அரைச்சி நீங்க ரசம் செய்யும்போது கொஞ்சமா சேத்துக்கோங்க
ஓ வேப்பம் பூ ரசம்
அ அந்த ரசத்துல சேத்துக்கோங்க அதுல ஒரு கொழம்பு வைக்கலாங்க ஒரு புளி கொழம்பு மாரி வை லாங்க அ அந்த வறுத்து வச்சுக்கோங்க என்க்ஷக எ தனியா வறுத்து வச்சுக்கோங்க நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந் கொழம்பு வச்சு சாப்பிடுங்களே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்பு உங்களுக்கே ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா
எந்த மாதிரி கொழம்பு வக்கணு
நல்லா வெங்காயம் கட் பண்ணிக்கணுங்க வெங்காயம் நல்லா நெறையா கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க
ம்
அ தக்காளி பேஸ்ட்ட அரைச்சு வச்சுக்கோங்க ரெண்டு இல்ல மூணு அரைச்சுக்கோங்க பேஸ்டா அ நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்கங்க பூண்டு நல்ல ஒரு கைய அளவுக்கு உறிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சலைட்டா கொஞ்ச தட்டி வச்சுக்கோங்கங்க எண்ண ஊத்திட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சது கொஞ்ச போட்டு நல்லா ஃப்ரை பண்ட்டு அந்த பூண்டு உரிச்சு வச்சு இல்லைங்களா அதையு நல்லா போட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கு ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறங்க அதுல தக்காளி இந்த அரச்சு வெச்சிருக்கு இல்லைங்களா பேஸ்ட்டு அதையு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிட்டு மொளாகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லா போட்டுட்டு என்ன பிரிஞ்சி வர்ற அளவுக்கு போட்டு வறுத்துருங்க வறுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரச்சி ஊத்தி நல்லா எண்ண பிரிஞ்சு வர்ற வலைக்கு கொதிக்க வெச்சிருங்கங்க
ம்
கொதிக்க வெச்ட்டு வேப்பம் பூ வந்து வறுத்து வெச்சிருக்கீங்க இல்லைங்களா
ஆமாங்க
எறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷொ முன்னாடி நம்ம மீன் கொழம்புல மீன் போடுவோ இல்லைங்களா
ஆமா வெந்தய போடுற மாரி மீனு வெந்தயமு
ஆ அந்த மாதிரி இந்த வேப்பம் பூவ போட்டுட்டு நல்லா கலக்கி எறக்கி வச்சுக்கோங்கங்க இது ஒரு நாள்ல கெட்டு போகாது நீங்க ஒரே நாளைக்கு சாப்பிட்ணுன் இல்ல ஃபிரிட்ஜுல வெச்சுக்குட்டு நீங்க ஆ ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிலா
ஓ புளி கொழும்பு மாரி
கொழம்பு மாதிரி நீங்க அது ஒரு முற செஞ்சு சாப்ட்டு பாருங்களே அது வேப்பம்பூ கொழம்மாட்டு உங்களுக்கே தெரியாது
ஓஹோ
அந்த அளவுக்கு இரு
நல்லது ஏன்னா சின்ன வயசுலல்லா எங்க அப்பா ஆ அம்மா வந்து த்து எனக்கு குடுப்பாங்க அதாவது மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ப வயித்துல இருக்குற பூச்சிெல்லா சாகணுன்னு வேப்ப எலைய பச்ச துளிர் எலைய எடுத்துட்டு வந்து அரச்சு அது ஒரு உருண்ட காலையில வெறு வயதுல நாக்கு அடியில நாக்குள்ள போட்டு முழுங்க சொல்லிடுவாங்க
அது எவ்ளோ நல்லதுங்க அந் அப்போ நம்பளுக்கு எவ்ளோ ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்ததுங்க
ஆமா ஆனா இப்போ எ பசங்களுக்கெல்லா நா அத குடுத்தது கூட கெடையாது ஒரு முறையு
அதுதாங்க நீங்க இந்த வேப்பம் பூ கொழம்பு வெச்சு ம் அவங்களுக்குமே தெரியாது அது வேப்பம் பூதானாண்டுனு என்ன கசக்குதுன்னா இல்ல வெந்தய தா போட்டே அப்டின் சொல்ட்டு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க களே லைட்டா ஒரு சிறு கசப்பு தா இருக்கு ரொம்ப கசப்பு இருக்காது ஆ கொஞ்ச தா லைட்டா வெந்தய போட்டேண்டா
எங்க நா வெந்தய போட்டாலே எங்க வீட்டுல சாப்பறதுல்ல அதுனால வெந்தய த என்ன பண்ணிடுவே அந்த மீன் கொழம்புக்கு மட்டு தா நா வெந்தய போடுவேனவேற எதுக்குமே வெந்தய தலைக்கு போட மாட்டே அந்த மீன் கொழம்புக்குமே வரு
ஆ பொடி பண்ணி வெச்சு ஆ ஆமாங்க வறு த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்கங்க அதுல அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கோங்க இதுலயே வெந்தைய போட்டா புடிக்கலன்னா கூட நீங்க அந்த மாரி கூட போட்டுக்கலாங்க பெரிய கசப்பு இருக்காதுங்க உங்களுக்கு ரொம்ப கசக்கற மாரி தோணுச்சுன்னா கொஞ்சமா தேங்கா அரச்சு ஊத்திருங்க
சரி
நீங்க இந்த மாரி கொழந்தைங்களுக்கு குடுங்க நீங்களு சாப்புடுங்க உங்களோட கேஸ்ட்ரிக்குக் கு ஒரு ப சொல்யூஷன் வந்த மாரி இருக்குங்க கொழந்தைங்களுக்கு நம்ப வந்து வ அறுசுவையு நம்ம சேக்கணு இல்லைங்களா ஒடம்புல
ஆமாங்க
அதுல வ கசப்பு சேத்த மாரியு இருக்குங்க
சரிங்க இந்த வெந்திய எந்த மாரி கொழம்புக்கெல்லா போடுவாங்க எனக்கு அது மட்டும் சொல்லுங் ஏன்னா சமையல்ல நா ரொம்ப ஜீரோ ஜுரோன் சொல்ல முடியாது அத தாளிக்கவா முழுசா போட்டுட்டு இல்ல நா முழுச்சா போட மாட்டே அதுக்காக இப்ப இவங்களுக்கு நா வயித்துக்கு பசங்களுக்கு குடுக்கணு பசங்களுக்கு எங்க வீட்டுல நா சமையல்ல கலக்கணு ஆனாலு முழுசா இருக்க கூடாது முழுசா இருந்தா அதையோ தேடி புடிச் தனியா வெச்சிடுவாங்க இவங்கோ
சேரிங்க வெந்தயத்த ஊற வச்சிருக்கங்க ஊற வச்சு நம்ப மொள கட்டி வச்சிருங்க
உம்
மொள கட்டி வச்சுட்டு காய போட்டுருங்க காய போட் நல்லா டிரையா ஃப்ரை பண்ணி அரைச்சு வச்சுக்கோங்கங்க கொஞ்சமாவே அரைங்க
அப்ப கசப்பு
தே கசப்பு தெரியாதுங்க மொள கட்டிறோ இல்லைங்களா மொள கட்னதுல நமக்கு விட்டமின் ஈயு கடைக்கு இல்லைங்களா
ஆமாங்க
அதனால அந்த மாதிரி பண்ணிட்டுங்க காய வச்சு நல்லா அரைச்சிடுங்க
சரிங்க
ஆ நல்ல ட்ரை பண்ண வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்கங்க சீரகமு இதோட ட்ரை பண்ணி வறுத்து வச்சுக்கோங்கங்க ரெண்டையு ஒரு பிஞ்சு சே ஆ எனக்கு கொஞ்சோ வேல இருக்குங்க நானு அப்பறமா வந்து பேசவாங்க சொல்றங்க நெறைய டிப்சு சேரிங்க நன் நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க ஆங்க